ஹலோ
ஹலோ
நல்லா இருக்கிங்ளா என்ன பண்றிங்க
ஆ ஹ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லாருக்கே
ம் சாப்ட்டாச்சா
ஆ இனிமேல் தா சாப்பிட்ணு நீங்க
ம் நா சாப்ட்டே நேத்து வெச்ச மீன் கொழம்பே கொஞ்ச நெறையா வெச்சுட்டோ நேத்து
ஓ
அதுனால காலைல அதுவே சாப்ட்டுட்டோ
ம் இப்ப மதியத்
மத் ம் ஹெவியா போயிடுச்சுல ர மதியத்துக்கு ரசந்தா
ஓ சேரி சேரி ப்பற இது மாரி நான்வெஜ் சாப் ட்டுட்டு நம்ம ரச சாப்ட்டம்னா ஒரு நல்ல ஒரு ட டைஜிசனா இருக்கு ஏனா அதுல இந்த மெளகு இதெல்லா இருக்கற்த்துக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு செரிமானம் ஆயிடு
அம்மாம்மா ஏனா கொற த்து வந்து காரமா போயிடுச்சு அப்றோ எது மோஷன் ப்ராப்ளம் ஆயிடக் கூடாதுல்ல அதனால கொஞ்ச ரச சாப்ட்டம்னா சரியா போயிடு
ஆ சேரி சேரி சாப்டுங்க அப்பற வேற எதாச்சு உங்களுக் டயட் கண்ட்ரோலுக்கு கொஞ்ச ப்ரோட்டீன் ஃபுட்டுல எதோ ரெசிபி தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க நா தெரிஞ்சுக்கிறே
புரோட்டீன்ல நான்வெஜ்ல சொல்லுட்டுங்ளா
ஆ சொல்லுங்க
அ நான்வெஜ்ஜுல சிக்கன் இருக்குல்ல சிக்கன் ப்ராய்லட் சிக்கன்
ஆமா
அந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து நம்ப கிரில் மாரி பண்ணி சாப்பிட்லா அது நல்ல ஹெல்தி அதுல வந்து நம்ப கிரில் மாரி செய்யும் போது அதுல நம்ப எந்த ஆயிலு சேத் தாததுனால அது அது ரொம்ப ஹெல்தி நம்மளுக்கு
அந்த புரோட்டீன் முழுசா கெடைக்குங்கிறிங்க ஆயில் சேக்காததுனால
அம் ஆமா ஆமா அதுவு இல்லாம நம்ப வந்து அ எண்ணெய்ல போட்டு வட சட்டில ஒன்னு சுட போறதில்ல எ எப்டியா து நம்ப ஸ்ட்ரைட்டா நம் நம்ம போயி நெருப்புல காட்டி தான சுடப போறோ அந்த திரில்லுனா அது வந்து இன்னு ஹெல்தியா இருக்கு அ அந்த முழு கோழிய வந்து நல்லா அந்த தோல் வந்து எப்போமே நம்ம சாப்ட கூடாது கோழியோட தோல் ஆனா அதுதா நெறைய பேருக்கு புடிக்கு ஆனா அந்த அந்த தோல் தா நம்ளுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமா இருக்கற கொழுப்பு சத்து அது நம்ம சாப்டாம இருந்தாலே போது அதுதா மோஸ்ட்டா ஆனா வெளிய சிக்கன் கடைல நம்ம வீட்லயே நம்ம பசங்களுக்கே அதுதா ரொம்ப புடிக்கு ஆனா அது வந்து நம்ம சேத்தாம இருந்தா அது கொஞ்ச நல்லா நல்லது நம்ப ஒடம்புக்கு
உம்
அ என்னன்னாலா அதுல பண்லனா ரெண்டு மாடல்ல பண்லா அ என்ன என்னதுன்னா வீட்ல அரைக்கிற மொளகாத்தூளோ இல்ல தனி மொளகாய்த்தூளோ போட்டுட்டோ வீட்ல அரைக்குதுனா அதுலயே ஜீரகோ மெளகு கல்லப்பருப்பு எல்லா சேத்து வந்துரு மல்லி அதனால நா வீட்ல அரைக்கிறதே போட்டுக்கறது இதே தனி மொளகாத்தூள்னா அ அது அது தனி தனியே வாங்னு அது எப்டின்னு எனக் தெரில அதனால நா வந்து இப்டி பண்றது
வீட்ல அரச்ச இதே போட்ருவிங்க
ஆ ஆமா
ம்
அந்த மொளகா தூளு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் போட்டுக்வே அப்றோ மெளகுத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுக்ட்டு அ தயிர் கொஞ்சமா போட்டுட்டு அ உப்பு மட்டு ரொம்ப அதிக இல்லாம கம்மியா போட்டுக்ணு உப் பு வந்து நம்ம கம்மியா சாப்றது நம்ளுக்கு நல்லது
ஆமா இப்பல்லா வயசாலே எல்லாருக்குமே உப்பு அதிகமா இருக்கு அப்டின்ட்டு அதுக்கப்றோ பாத்தீங்னா அந்த பத்திய சாப்பாடு சாப்ட ஆரம்பிச்சறாங்க நம்ம இப்பல இருந்தே உணவுல உப்ப அளவா சேத்துக்ட்டோம்னா நம்ளுக்கு பியூச்சர்ல கொஞ்சோ ஒடம்பு நல்லா இருக்கு
ஆம்மா ஆம்மா கண்டிப்பா
உம் அப்றோ அந்த இது டய ட்டு அந்த ஜிம்முக்கு போறவங்களா பாத்தீங்கனா ஏதோ சிக்கன் அப்டியே சும்மாவே என்ன மஞ்சத்தூள் மட்டு மட்டு போட்டுட்டு சும்மா வேக வெச்சு சாப்பர்றாங்க அதுல ஏதாச்சு டேஸ்ட்டாருக்கு மா அது சா நம்மளுக்குலா அந்த கிரிஸ்பியா இருந்தாதான புடிக்குது அது எப்டி ஒரு மாதி பச்ச வாட அடிக்காதா நீங்க அது மாரி எதா சாப்டுருக்கீங்ளா
ம்ஹும் இல்ல இதுவு அதே மாரிதா அவுங்க வந்து ஆவில வேக வெச்சு சாப்பறாங்க நம்ம வந்து நெருப்புல வேக வெச்சு சாப்பர்றோ அவ்ளோதா ரெண்டுலயுமே ஒரே மாரியான ப்ரோட்டீன் தா இருக்கு
ஓ அப்டியா நா வந்துட்டு இந்த வேக வெச்சு சாப்ட்டா அந்த பச்சவாட அந்த கவுச்சி ஸ்மேல் அடிக்குமோ அப்டின்னு நெனச்சே பட் சுட்டா வந்துட்டு எதோ சு சுடுறப்ப கொஞ்சமாச்சு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கு அப்டினு நெனச்சிட்டு சரி இதயே ரெஃபர் பண்லானு நெனச்சே ஆனா நீங்க சொல்றப்பதா தெரிது ரெண்டுத்துக் க்கு அந்த ஒரே டேஸ்ட் தா இருக்கு வேக வெச்சா அந்த கவுச்சி ஸ்மெல் அதெல்லா இருக்காதுங்ளா
ஆஹா கவுச்சி ஸ்மெல் வராது ஒரு டேஸ்ட் இருக்காது சப்புன்னு இருக்கு நம்ளுக் கே சப்புன்றந்தா சாப்ட முடியாதுல்ல
ஆமா அப்ப நீங்க சொன்ன மாரி நா கிரில்ல அந்த மாரி சுட்டே சாப் டுக்குறே நானு இதையுமே பாத்தே அந்த வேக வச்சு சாப் டா எதோ நல்லா இருக்கும் போல ஆனா எனக்கு டவுட் இருந்துச்சி அதெப்புர்றா சப்புன் தான இருக்கு அப்டினு தோணுச்சி அதுனாலதா செரி ஒங்களுக் தெரிஞ்ச எதுவு ரெசிபி சொல்லுங்கன்னு நீங்க இப்ப சொன்ன ஐடியா நல்லாருக்கு தே சுட்டு சாப்டாலு அந்த தோல நீக்கிட்டு சாப்டா அதுல உள்ள புரோட்டீன் நம்ளுக்கு அப்டியே கெடைக்குதுன்னு சொன்னீங்ள அப்ப நா இது ட்ரை பண்ணி பாக்குற அப்புறோ அந்த காலைல போறவங்களா அந்த அது பேர் என்ன சேலட் மாதிரி பிரிப்பேர் பண்ணுவாங்ள அது நீங்க எது சாப்ட்ருக்கீங்ளா அந்த சுண் டல் இந்த ஹெல்தியா உள்ளதெல்லா அது எது தெரிஞ்சா ஒங்களுக் சொல்லுங்க
கொஞ்சோ ப்ராப்ளம் ஒடம்புக்கு ஹெல்தி ப்ராப்ளம் இருந்ததுனால நானு ட்ரை பண்ண வீட்டு பக்கத்துலதா ஜிம் இருக்கு ஜிம்முக்கு ஆப்போசீட்லயே வந்து அவங்க விக்கிறாங்க அவங்க வீட்லந்தே செஞ்சிட் வந்து விக்கிறாங்க இந்த நெலக்கட்லைய ஆவீல வேக வச்சி எடுத்துட்டு வருவாங்க பச்சப் ஏ அப்பறோ வெந்தயோ இந்த பயிர்லயே அந்த கொள்ளு அ ஆ கொள்ளு பச்சப்பயிறு தட்டப்பயிறு அப்றமேட்டு கம்பு அப்றோ பீன்ஸு அந்த கருப்பு பீன்ஸு செவப்பு பீன் ஸு உம் இதுலயு அந்த நெலக்கடலயு போட்டுருவாங்க கொஞ்சொ மொளக்கட்டி இது எல்லாமே மொளக்கட் டிதான் போட்றாங்க
தா நம்ளுக்கு இன்னு புரோட்டீன் அதிகமா இருக்கு நெனைக்கிறே வேக வச்சி சாப்புறதோட மொளக்கட் டி அத வேக வச்சோ இல்ல பச்சயாவோ சாப்டா நம்ளுக்கு நல்ல அ புரோட்டீன் ஏறூ
ம் ஆமா ஆமா கண்டிப்பா இது மாரி விக்கிறாங்ளா சொல் டு இது ஒரு டைம் ட்ரை பண்ண
அப்ப நம்மளூ அந்த ஜிம்முக்கு எதுத்தாப்ல இந்த மாரி ஒரு கடைய போட்டா நல்லா யாவாராகு நெனைக்கிறே பாருங்க இவ்ளோ ஐட்டம் வச்சி விக்கிறாங்க
ஆனா லாபோ வருமா என்னான்றது தெரியல லாபோ கொஞ்சொ வரூ நம்ம ஒரு டென் பர்சன்ட் வக்கிறோனா ஒரு ஃபைவ் பர்சன்ட்தா வரு நம்ளுக் க்லாபோ ஆனா எப் எப்டினா வேல நம்ளுக்குதா அதிகோ
ஆமா ஆனா சேல்ஸ் நல்லா ஆகூ பட் அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்காதுன் சொல்றீங்க கரெக்ட்டு தா ம் அப்ப நீங்க வீட்லயே வந்துட்டு எந்திரி சி காலைல ஏது உடற்பயிற்சி அது மாரி செய்றீங்ளா இல்ல ஆப்போசீட்ல உள்ள ஜிம்முக்கேதா போயிட்ருக்கீங்ளா
ம் ஜிம்முக்லா போறதில்லங்க
ஆ ஆ அதா கேள்ஸா பொறந்துட்டா நம்ம அங்கனா ப்ப மாட்டாங்க இதுமாரி நம்ம யூடியூப்ல அந்த வீடியோஸ்லா பாத்து அது மாதிரி எது மூச்சி பயிற்சி உடற்பயிற்சி யோகா அது மாரி செல்லுல பாத்து பண்றதுதா
ஆமா இப்போ இருக்குறதுக்கு அப்டித்தா பண்ண முடியு ஏனா யாரையு நம்பியு ஆ சொந்தக்காரங்களா இருந்தாலு நம்பியு உட முடியாது சேரி சொந்தக்காரங்கதான்னு நம்பி விட்டாலு ஏதாவது ஏதோ ஏ தோ ஒரு ப்ராப்ளம் வந்துரு நம்ம லிமிட்டோட இருந்துக்லாமில்ல அவ்ளோதா
ஆமாங்க கண்டிப்பா
ம் ம் ம்
வேற எது டயட் கண்ட்ரோலுக்கு ஃபுட் வச்சிருக்கீங்ளா இந்த சிக்கன் அந்த சேலட் தவுத்து வேற எது அந்த டிரிங்க்ஸ்ல எதாச்சி தெரியுமா அந்த அதென மல்லிய கொதிக்க வச்சி குடிச்சா தொப்ப கொறையு அது மாதிரி எதுவு இருந்துச்னா சொல்லுங்க
நீங்க சொல்றது எல்லாமே நா ட்ரை பண்ணிருக்கே சுக்கு டீ இருக்குல்ல
ஆமா
அது ட்ரை பண்ணிர்க்கே கொஞ்சோண்டு ஒரு இது இப்ப கடைல எப்டியு அஞ்சு ரூபா பாக்கெட் தா விக்கிறாங்க கிலோ கணக்ல வாங்னா நம்ளுக்கு தா வேஸ்ட் ஆய்டூ
அது எப்டிங்க சுக்கந்த பெருசா உள்ளது வாங்கினுமா இல்ல அத பவுட்ரு பண்ணி அப்டியு பாத்துருக்க அதுல எது வாங்னா நம்ளுக்கு பெட்ரா இருக்கூ
நா அந்த முழுசாருக்கறதே வாங்கிக்கறது நா வீட்
அது நாட்டு மருந்து கடைல விக்குங்ளா
ஆ ஆமா நாட்டு மருந்து கடைலயு விக்குது இல்ல தனியா மள்ளிய கடைல கூட விக்கிறாங்க ஆ அந்த அந்த இது சுக்க தட்டி போட்டு ஒரு ம் ரெண்டே ரெண்டு மெளகு மட்டு போட்டு அ ஒரு ரெண்டு ஏலக்கா ரெண் டோ மூணோ ஏலக்கா ஏலக்கா அது வந்து மூணு நாலூ கூட சேத்திக்லா அது வந்து ஃப்ளேவர் தா அது வந்து நம்மளுக் கூ ஹாட்டுக் கொஞ்ச நல்லது மூச்சு நல்லா போயிட்டு வர்றதுக்கு அதெல்லா நல்லது
ம்
அப்றோ டைஜிஷன அது நல்லா பண்ணி வுடூ அஹா ஏலக்கா
ஓ
அப்றோ வரமல்லி அதுதா நம்ளுக்கு வெயிட்லாஸ்கே முக்கியமானது வரமல்லி கொஞ்சோ நறைய போட்டு நல்லா மிக்சில கொற கொறன்னு அடிச்சு அ சுடு தண்ணில போட்டு நல்லா கொதிக்க வுட்டு குடிச்சு அ நமக்கு ஸ்வீட்னஸ்க் உங்களுக்கு வேணுனா தேன் சேத்துக்கோங்க இல்லன்னா பன வெல்லோ இல்லன்னா பனங்‌கற்கன்டு நாட்டு சக்கர எனக்கு ஏதோ ரொம்ப இனிப்பா இருக்க மார்ருக்கு
ஓ அப்பறமா சும்மா தேனு இல்ல தீக்கு இது நீங்க சொன்ன பனை வெல்லம்லா வச்சு அந்த இனிப்பு சுவை கரெக்ட்டா இருக்கொ
ஆ அது கொஞ்சோ கசப்பூ தெரிய வந்த பன வெல்லத்துல அதனால அது யூஸ் பண்ணி நா குடிச்ச ஒரு ரெண்டு வாரோ குடிச்ச கரெக்ட்டா இருந்துச்சு எங்க கண்ணெல்லா நல் லா ஒட்ன மாரி கொஞ்சோ வெயிட்லா லாஸானா மாரியே இருந்துச்சு கண்ணெலா ஒட் டி ஒடம்புல கொஞ்சோ ஒரு ரெண்டு கிலோ எறங்குன மாரியே எனக்கு ஒரு ஃபீல்
அது எப்டி நம்ம காலேல நேரத்துல வெறு வயிர்ல குடி க்கணுமா இல்ல ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்பறோ குடிக்குணுமா ரொம்ப நேரத்துல அந்த நீங்க சொல்ற ட்ரிங்க் எடுத்துக்கணு
அது எப்டி வேணா நம்ம எடுத்துக்கலா நம்ப நார்மலா பால்ட்டீ குடிக்கிறோல்ல ஒரு பதினோரு மணி பக்கோ சாய்ந்திரம் பக் கோ நைட்ல கொஞ்ச கொஞ்சோ குடிக்கிறோல்ல அதே மாரி டைமிங்க்கே இது நம்ம எடுத்துக்கலா
ஓ செரி செரி அப்ப நா இதையு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே அந்த சுக்கெல்லா வந்துட்டு நம்ம கொஞ்சோ நசுக்கி அப்டியே மிக்சில போட்டுட்டு ஏலக்காவையு அப்டியே போட்டுட்டு அப்றோ என்ன சொன்னீங்க மல்லி இது மூணு மட்டு
இது அப்றோ ரெண்டு மெளகு போட்டுக்கோங்க கொஞ்ச
ஆ மெளகு ஆ ஓக்கே இது மூணுத்தையு நா அரச்சிட்டு நம்ம அப்டியேத்த சுடுத்தண்ணீல கொதிக்க வச்சு குடிச்சா நீங்க சொல்ற மாதிரி இந்த டூ வீக்ஸ் இல்ல ஒன் வீக் கூட ஃபாலோ பண்ணாலே ரிசல்ட்டு தெரியுமா
ஆமா ஆமா இந்து சுகர் அதிகமாருக்கன் ம் சுகர் கொஞ்சொ இருந்தாலே நம்ளுக்கு வெயிட்டு போடூ அ தொப்ப போடூ அதனால இது சுகர் கூட கண்ட்ரோல் பண்ணூ
ம் ஓக்கே நா கண்டிப்பா அப்ப ட்ரை பண்ணி பாக்கறே
ஆ
அது மாரி தண்ணில வந்துட்டு வெறு வயிர்ல அந்த நெய் இருக்குங்ளயா அத வந்து போட்டு குடுத் ச்சா ஃபேசு க்ளோ ஆவுங்கறாங்க தொப்பல்லா கரைஞ்சிருங்கறாங்க நா இப்ப அததா வந்துட்டு ஒரு ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்ருக்க நம்ப காலைல எந்திரிச்சோனே வெறும் வயிர்ல தண்ணிய கொதிக்க வச்சுட்டு நெய் இருக்குல்ல அத ஒரு ஸ்பூனோ இல்ல ரெண்டு ஸ்பூனோ ஆட் பண்ணி நம்ம அப்டியே குடிச்சம்னா ஆ முடி கொட்றதுல இருந்து ஃபேஸ க்ளோ ஆகறது தொப்ப கரையறது எல்லாத்துக்குமே அவ்ளோ பெனிஃபிட் சொல்றாங்க அப்றோ ஒன் வீக்கா இதா ட்ரை பண்ணிட்ருக்க
அப்யாடி நா இன்னு‌ அத ட்ரை பண்ணதே இல்லயே எ கண்ல அந்த வீடியோவே படல நா நா இப்ப நீங்க சொல்லி தா கேள்வி பட்ற
ஆ இது யூடியூப் எடுத்தாலே இந்த வீடியோ நறைய வந்துட்டே இருந்துச்சு யார பாத்தாலு இந்த நெய்ல ஆ தண்ணில ந நெய்ய மிக்ஸ் பண்ணி குடிங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு ட்ரை பண்ணி பாப்போன் பாத்த பட் ஆனா அது கொஞ்சோ ஃபேஸ் மட்டு க்ளோ ஆகுற ஃபீல் நல்லாவே தெரியுது இப்ப ஒன் வீக்கா தா ஃபாலோப் பண்ணிட்ருக்க நா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்ற நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க
ஆ கண்டிப்பா நானு ட்ரை பண்ற நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க
ஆ கண்டிப்பா சொல்ற ஃப்ரீ ஆயிட்டு பேசற ஓகே நன்றி வணக்கம்
நன்றி